ஹலோ ஹலோ வணக்கம்
சொல்லுங்க வணக்க மேடம் நல்லாருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே சாப்பாடுல்லா முடிஞ்சுதா
நா சாப்பாடாங்க மேடம் ம் சிக்கன் பிரியாணி மத்தியானோ நல்லா சாப்ட்ட மேடம்
அப்டியா இன்னேக்கு நா
ம் பட் எங்களது அம் அன்லிமிட்டடு
அப்டியா அது சேரி அப்ப தேவைக்கு ஏற்ப
ஹோட்டல் தா
இல்ல இல்ல ஹோட்டல்லா இல்ல இன்னிக்கி கல்யாண வீடு அங்க இருந்து சாப்பாடு வந்துச்சி சிக்கன் பிரியாணி
சேரி சேரிங்க மேடம்
ஆமா சொந்த சொந்தக்காரங்க வீட்ல கல்யாணோ அவுங்க சாப் பாடு கொடுத்து விட்டாங்க
இவ்ளோ
அப்டி இல் அப்டிலா இல்ல நல்லா தூங்கியாச்சி
ஓகே ஓகே
நல்லா தூங்கிட்டு இப்ப தா எழுந்தே
ம் ம் நாங்க பாத்தீங்கன்னா இன்னிக்கி காலயிலேருந்து டைம் இது கொடிசியா போய் அங்கே ஒரு நானூத்தி அம்பத்தெழு கம்பெனி பாத்த மேடம் அதுல ம் போ எஜ்ஜாயின் பண்டு இன்னிக்கி
அது அது சேரி அப்ப இன்றைய பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா கழிஞ்சிருக்கு
ம் இன்னிக்கு என்டர்டெயின்மென்ட் நல்லா போயிட்டு இருந்தது நல்லா கவரு இதுன்னா இந்த நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல அதுக்கு பேரு என்ன துணி போ போட்ற கவரு அந்த காகித கவரு அந்த அந்த பேக்கு கேரி அந்த பேக்கு துணி பேக்கு அதெல்லாமே நெறையா குடுத்தாங்க கவரு அத குடிங்க அந்த அட்ட துணியாட்டோ நம்ப ஆன கட்டப்பை மாரி ஒண்ணு குடுப்பாங்கல்ல அதுக் இப்ப அதுலா இப்போ பேப்பர்ல கொண்டு வந்தாங்கல டிசைன் டிசைனா நல்லாருந்தது ஒரு பத்துக்கு ஆஞ்சி ஒரு ஏழு
அது செரி அப்ப அப்புடியே பார்சல் போட்டு விட்டுருங்க கவற
ம் சேரிங்க
ம் அப்புறோ என்ன பண்றீங்க ரூம் வந்தாச்சா
ரூம் வந்தாச்சுங்க மேடம் அடுத்து ஏழு மணிக்கு சிஃப்டுக்கு பக்த்லந்து ரெஸ்ட்டு எத்துட்ருக்க
அது செரி அப்ப ரெஸ்ட்டு எடுத்துருக்கலாமே தூங்கி
ம் இப்ப கூப்ட்டாப்ல சேரி வேல இல்ல அ கம்பெனி என்ன பன்னிக்கி ஆபிஸ து பேங்க்கு இருந்துது ஆனா நா போகுல
அது செரி
அ அங்க இங்க போய்ட்டு அப்டீன்ட்டு உட்டாச்சு ம்
அப்பறோ இதுக்கப்பறோ ஏழு மணிக்கு வேலக்கி போணுமா
ம் ம் ஏழு மணிக்கு போவணோ அப்புறோ இன்னோ இன்னிக்கி வேற தூங்குல தூக்கோ வருமா என்னனு தெர்ல மூணு மணிக்தா போட்ருக்கு மூணு மணிக்கி போய்ட்டு தூங்காம செய்யணோ ஆரவ்விரவு எ டப் டப்னு குடுத்தாங்கனா முடிச்ட்டு அப்பவே இது பண்ணிருவே அப்டீன்னா நேத்து பிரச்சனனால நாஸ் சுத்தமா போச்சு ஐநூருவாதா ஆறுனூருவாதா வந்துது
அப்படியா செரி செரி செரி
ம் ஒரு மிஸ்டேக்னால அ இந்த ப்ரச்சன பண்ணி பஸ் கேன்சலாயிச்சி இன்னிக்கி அது ரெடி பண்ணிட்டு நீங்க கெளம்போணோ
ம் ஓகே அப்புறோ இதுக்கப்பறோ என்ன வேல
இதுக்கப்பறோ என்னங்க மேடம் வேல ஒரு எதாது சாப்பாடு செ செஞ்சு வீடாருந்தா செ செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு கட்டுக்கட் டிட்டு வேலைக்கி தா போலா
நீங்க பேசாம அ ஒரு இண்டக்ஷன் அடுப்புருக்குல்ல இந்த கரண்டடுப்பு அத வாங்கி வெச்சு அதுல சமைக்க தான செய்யுலா
ஆமாங்க மேடம் ஏற்கனவே கரண்டடுப்பு இருக்கு அது என்னனா அடில மட்டு என்ன சொல்றது அந்த கம்பியாட்டோ ஒரு அடுப்பு இருக்கு தெரியுங்ளா ந்த த என்ன சொல்லனோ இண்டக்ஷன் தவுத்து இன்னோனு அந்த மேல கம்பி போட்டு ஹீட்டா ஆகுதே கலரேனாகோ கரண்டடுப்புல சின்னதாருக்கோ ஒரு ஒரு ஜான் மட்டோ இதுமாரி வெச்சிருப்ப செரி இன்
இந்த ஆன்லைன்லல்லா வருதுல்ல அந்த அந்த மாதிரியா
ம் ஆமாங் மேடம் அந்த மாரிதா வாங்குன இப்போ இண்டெக்ஷன்ஸ்தா வாங்கோடு டிமார்ட்ல ஆன்லைன விட கம்மி
அப்பிடியா
ம்
சேரி சேரி ஆயிரத்தி எறநூறு ருபாய்க்லா கெடைக்கு அ அத வாங் கி நீங்க சமச்சீங்கன்னா நல்ல சாப்பாடாவு சாப்ட்டுக்கலா எதாவது நம்மோ சும்மா இருக்குற அந்த கேப்ல சமயல் பண்றது வந்து பெரிய ஒரு விஷயோ இல்ல ஆனா அந்த இண்டெக்ஷ்ன் அடுப்பு நீங்க எடுத்தீங் கனு வச்சுக்கோங்களே சில்வர் பாத்தரோ இருக்குல்ல அதுலதா வச்சு சமைக்க முடிய அந்த அடுப்புல அதே ஒரு ரெண்டு பாத்திரத்த மட்டு ஏட்டா சோறு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமு கொழம்பு வக்கிறதுக்கு ஒரு பாத்திரமு வச்சுருந்தா ஈஸியா சமச்சு சாப்ட்றலா
ம் குண்டால்லா இருக்கு மேடம் நெறைய பாத்தரமிருக்கு அதுதா சேரி அடுத்த மாசத்துலருந்து வாங்கிக்கலா அப்டின்ட்டு மாசோ ரொம்ப டைட் அதனால
ம்
நெக்ஸ்ட் மந்த்க்கு இதுவே அதுக்குள்ள ரெடி பண்ணிருவே நாங்க ஆ ஏன்னா ஞாயித்துக்கெழம ஒரு நாள்தா கடைக்கிது அது நா நான்வெஜ் எடுத்து சாப்ட்டுட்டு ஒரு நாள் மட்டு போயிட்டு வருவே
இன்னிக்கி அங்க அன்லிமிட் அதனால அத கட்டிட்டீங்க ஹலோ ஆ ஹலோ ஹலோ